இப்ப கேக்குதுங்களா
ஆ கேக்குது தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி
சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்க்கோ இன்னொரு நாட்டுக்கோ வந்து பயணம் செய்யும் போது நம்ம வந்து அந்த ஊர் மொழிய வந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறோம் இல்லைங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பா பாத்தீங்கன்னா, இப்ப என்னோட கணவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் தொழில் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு ஒரு பக்கம் தொழில் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட தொழில் பண்றவங்க எல்லாருமே வந்து ரெண்டு மூணு பசங்க வேல பாக்குறாங்க அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வட மாநில ஆளுகள் அப்டி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது அப்படிங்கற பட்சத்துல இவரு தா வந்து ஹிந்தியில வந்து பேசுவாங்க ஏன்னா அப்பதா வந்துட்டு அங்க அ இவரு என்ன சொல்ல வராாரு அப்படிங்கறது வந்து சுலபமா சொல்ல முடியும் அப்ப அவரு அவங்களுக்கு வந்து வட மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து புரியும் விதத்துல வந்து சொல்லணும் அப்படின்னா ஹிந்தியில சொல்லணும் அப்படிங்கறதுக்காக அவர் வந்து ஓளவுக்கு ஹிந்தி தனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பயின்று வச்சிருக்காரு இன்னும் வந்து நெறைய பயிலனும் அப்டின்னு ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாரி ஒவ்வொரு ஊர்ல இருந்தோ இல்ல இன்னொரு ஊருக்கு போறோம் இன்னொரு நாட்டுக்கு போறோம் அப்படிங்கும் போது நமக்கு நறைய மொழிகள் வந்து அ நமக்கு பேசுறதுக்கு வந்து தேவைப்படுது அந்த மாரி வந்து நீங்க கத்துக்கிட்ட ஏதாவது மொழியோ இல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி பழகுன மொழியோ அந்த மொழியை பத்தி தி நீங்க சொல்ல முடியுமா தோழி அதை எப்டி நீங்க கத்துக்கிட்டீங்க அது உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு அதை வச்சு வேற அதாவது நாட்டுகோ இல்ல வேற ஊருக்கோ போம்போது உங்களுக்கு அது பயன்படுதா அத பத்தி சொல்லுங்க தோழி
கண்டிப்பா நீங்க ரொம்ப கரெக்ட் டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த ஒரு நேரத்துல அப்டி பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் எப்டின்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆ இப்போ ஒரு நாட்டுக்கே போறோ அப்டின்னா அந்த நாட்டோட மொழிய கத்துக்கறறது வந்துட்டு ரொம்ப டக் உகந்ததா இருக்கு ரொம்ப நல்லதா இருக்கு நம்ம வந்துட்டு எப்பயுமே நறைய நா நாடுகல்ல எப்டின்னா வந்துட்டு நீங்க அந்த ஊருக்கு போய் ஒரு வேலை செய்ய போறீங்களா இல்ல படிக்க போறீங்களன்னாவோ கண்டிப்பா வந்துட்டு அவங்களோட ஒரு லாங்குவேஜ் அந்த ஒரு மொழிய கத்துக்கரதுன்றது கம்பல்ஷ ஷரியாவே வச்சிருக்காங்க கண்டிப்பா கத்துட்டுதா ஆகணு அப்டின்ற மாரி வச்சிருக்காங்க அப்படி பாத்தோம்னா நம்ம வந்துட்டு இந்த ஏஜ்ல இருந்து நம்ம ஒரு சின்ன பசங்களா அந்த ஏஜ்ல இருந்தே நம்ம இப்ப அனுப்ப போறோ ஒரு நாட்டுக்கு அனுப்ப போறோன்னா அந்த ஒரு ஊர்ல ஒரு மொழிய வந்து கத்துக்க வைக்க கிறது சின்ன பசங்களுக்கு ரொம்ப முக்கியமானது நினைக்கிறே ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சா எப்டி சொல்றதுனா சின்ன வயசுல இரு இப்ப சின்ன கொழந்தைக்கு வந்து ஒரு பத்து மொழிய சொல்லி் கொடுத்தாலு பத்து மொழியையுமே கத்துக்கு அப்படின்னு சொல்ட்டு சொல்லுவங்க அந்த மாதிரி வந்து அது கரெக்டான ஸ்டேஜ் நெனைக்கிறே என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து இப்ப வந்துட்டு நம்ம ஒரு ஆ இங்கிலீஷும் செரி நம்ம கண்டிப்பா வந்துட்டு நம்ம படிக்கிறதே அந்த ஒரு மொழியிலதா படிக்கிறோ அந்த மாதிரி இருக்கும் போது இன்னு இருக்ற ஒரு ஊர்ல வந்துட்டு என்ன லாங்குவேஜ் என்ன ஆகும் மொழிய வந்துட்டு பேசுனா அது வந்து எ எந்த தாய்மொழியே வந்துட்டு அதுதா இருக்கிறதுனால வந்து என்னால ஈஸியா வந்துட்டு அத கத்துக்கவும் முடிஞ்சுது அ வந்து என் பைய வந்துட்டு ஒரு படிக்கிறதுக்காக வந்துட்டு அந்த ஒரு மொழிய வந்து கத்துட்டுதா ஆகணு படிச்சுதா ஆகணும் சூழ்நிலை வரப்போ நா என்ன பண்ணேன்னா இதுக்காகவே வந்து சின்ன குழந்தையாருக்கும் போதே நானும் வந்துட்டு அந்த ஒரு மொழியை வந்து கத்துக்கறதுக்காக முழு முயற்சி எடுத்தே ஏன்னா அது கரெக்டா கொரோனா டைமா இருக்கும்போது நமக்கு வேல வேற கத்துக்கிட்டு ஆகனுந்தா செரிங்களா அந்த நேரத்துல வீட்ல வேற எந்த வேலையு இல்ல கத்துக்கிட்டே ஆகனுன்ற சூழ்நிலைல நானே அந்த மொழிய கத்துக்கிட்டு எழுதுறதுக்கும் செரி படிக்கிறதுக்கும் செரி எல்லாமே கத்துக்கிட்ட ஒரு ஒரு வருஷத்ல கத்துக்கிட்டு ஏ பையனுக்கு சொல்லி கொடுத்ததுனால இப்ப என்னால வந்து சரளமா பாத்து ஒரு படித்குறதுக்கோ சொல்லி தரதுக்கோ ஒரு முழு முயற்சி நம்ம போட்டோம்னா அந்த ஒரு மொழிய வந்துட்டு கண்டிப்பா கத்துக்கலா அப்டி இருக்கும் போது வந்து யா இப்போ நா ஒரு சின்ன வயசுல என்ன பண்ணேனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கூட வந்து நறைய வந்துட்டு அந்த அ வட மாநிலத்து மொழிய வந்துட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து பேசுவாங்க கூடேயே நா வந்து இதுக்காக சிரமப்பட்டு நா கத்துக்கல ஒரு ப்ரெண்ட்ஸ் கூட பேசி பேசி கத்துக்கும்போதே வந்துனல்ல ஈஸியா வந்து அந்த ஒரு மொழிய வந்து கத்துக்க முடிஞ்சுது அப்டின்னு சொல்லலா நல்லா ஈஸியா கத்துட்டு என்னால அ பேச முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலா ஆ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு அந்த ஒரு டைம்ல வந்து ஈஸியா வந்துட்டு பேசி பேசி கத்துக்க முடிஞ்சுது ஆனா வந்துட்டு அது ஒரு காலகட்டம் நறைய வருஷங்கள் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா என்னால ஆ அந்த ஒரு மொழிய வந்துட்டு கண்டினியூவா பேச முடியல இப்ப என்னால வந்து பேசவும் முடியல அப்டின்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு ஒரு மொழினு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு ஒரு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை கூட பழகுறவங்க கூடையோ வந்துட்டு அந்த ஒரு மொழிய பேசிக்கிட்டே இருந்தா தா அந்த மொழி வரு அதுவும் வந்து நமக்கு சரளமா வரணும்னா அது நம்ம பேசிட்டே இருந்தாதா வரும் எனக்கு ஒரு பெரிய கேப் விட்டதுனால என்னால வந்துட்டு அத வந்து மறந்தும் போச்சு என்னால இப்ப பேசுவவும் முடியல அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்த்தோம்னா இப்ப என்னோட பையன் வந்து என்ன கூட இருக்கிற ப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு அந்த ஒரு மொழிய வந்து வட மாநிலத்த மொழிய வந்துட்டு நல்லா ஈஸியா வந்து பேசுறாங்க பேசும்போது வந்து என்ன ஆகுதுன்னா பேச பேச அவங்களுக்கு ஈஸியா கத்துக்க முடிஞ்சது ஆனா வந்துட்டு என்னால வந்துட்டு இந்த ஒரு டைம்ல என்னால பேசியோ பழகியோ கத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுதா நம் நம்ம வந்துட்டு மெயினா வந்து நம்ம கூட பேசுறவங்க கூட வந்து பேசி பழகி அந்த ஒரு மொழியை வந்துட்டு நம்ம கண்டினியூஸா வந்து பேசிட்டே இருந்தோம்னா யாராலயுமே வந்துட்டு கண்டிப்பா அதை வந்து ஆ ஒரு சரளமா பேசலாம் அதது வந்துட்டு ரொம்ப நமக்கு ஆ பயனுள்ளதா இருக்கணு அப்டி ந நம்புறே நா ஏன்னா ஒரு நம்ம வந்து ஒரு வேலைக்காகவோ ஒரு படிக்கிறதுக்காகோ ஒரே ஊர்ல இருந்துகிட்டே இருக்கல கண்டிப்பா ஒரு வேற ஒரு நா ஒரு மாநிலத்துக்கோ இல்ல வேற நாட்டுக்கோ வந்து அப்படின்னு நினைச்ச அப்டி இருக்க நேரத்துல வந்துட்டு நம்ப ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு மொழியை வந்து கத்துக்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு நினக்கிறே ஆனா நம்ம கட்டாயப்படுத்தி நம்மளால படிக்க முடியாது பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது கண்டிப்பா அது ஒரு மொழியா வந்து நம்ம கத்துட்டோம்னா ந கண்டிப்பா நம்ம நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் செரி நமக்கே வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நனைக்கிறே
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க நம்ம வந்து எந்த ஒரு மொழிய கத்துக்கிட்டாலு முழுசா இல்லைனாலு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா ஒருரளவுக்கு நம்ம கத்து வச்சுக்கிட்டோம்னா கூட வெளியிலா நம்ம பயணம் செய்யும் பொழுது சரி இல்ல வேலை நெமத்தமா நம்ம எங்கேயாவது போய் வந்து செட்டில் ஆகறது இருந்தாலு செரி ஆரம்ப காலகட்டத்துல நம்ம தெரிஞ்ச அள வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலா அதுக்கப்பறம் போக போக மனிதர்கள் கிட்ட ந பேச பேச நமக்கு வந்து நிறைய கத்துக்கலாம் இப்ப வந்து அத்தியாவசிய தேவையான பொருட்களு ஒரு உணவாகட்டு இல்ல ஒரு சோப்பு பேஸ்ட் அந்த மாரி விஷயங்கள் நம்ம வாங்கறதுக்காகவு அந்த நாட்டுல இருக்கணு அந்த நாட்டுலோட மொழியில தா நம்ம வந்து பேசியாகணும் இல்லைங்களா ஒரு உணவுக்கு ஒரு ஹோட்டல் கடைக்கு போனாலோ இல்லைங்களா தோழி
கண்டிப்பா ஆமா அது நீங்க சொன்னது ரொம்ப செரிதா நம்ம போற இடத்துல நம்ம மொழி பேசுறவங்க இருந்தா செரி நம்ம வந்து பேசி ஈஸியா வந்துட்டு நம்ம மொழி மாற்றம் ப்ச் ஏதோ ஒண்ணு செஞ்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலா இதுவே வந்துட்டு அங்க நம்ம போற இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு நம்ம பேசுறதே புரிய மாட்ட ங்க அப்டினு இருக்கும்போது ப்ச் நம்ம சைய்கை பண்ணிதா வந்துட்டு அவுங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு ஏனா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம மொழிய வந்து தெரிஞ்சிருக்கணு அப்படின்ற ஒரு அவசியம் இல்ல இல்லயா அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வந்து நம்ம ஒரு செய்கை பண்ணி இதுதா இவ்வளவுதா அப்டினு மாரி ஒரு அமௌண்ட் சொல்லனாலு சரி கையெல்லாங் காட்டி அந்த மாரி நெறய விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம ப்ச் ஒரு வேற ஒரு நம்ம நாட்லயே நார்த் பக்கோ போகும்போது வந்துட்டு நம்மளால வந்து நம்ம மொழிய வந்துட்டு யாருக்கு அவுங்களுக்கு புரியவு இல்ல நம்ம பேசுறது அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இங்கிலீஷையும் வந்துட்டு யூஸ் பண்ணா அதுவும் வந்துட்டு சில பேருக்கு புரிய மாட்டேங்கது அப்படி இருக்கும்போது நம்மாளால அந்த ஒரு மொழியையு பேச முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம கை கால கையெல்லா ஆட்டி இந்த ஒரு ஆஹ ப்ச் சைன் லாங்குவேஜ் சொல்லுவாங்கில்லயா அத காட்டிதா வந்துட்டு நம்ம ஒரு பொருள் வாங்கறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாங்க தள்ளப்பட்டோ அப்டினு சொல்ட்டு சொல்லா இல்லனா எங்களால பேச முடியல அப்படின்றது அந்த ஒரு மொழி தெரிஞ்சவங்க கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட வந்து இந்த மாரி இத எவ்ளோனு கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லி நம்ம வந்துட்டு ஒருத்தர மிடில்ல வெச்சு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுது அதனால வந்துட்டு இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோ அப்படின்ற ஏதோ ஒண்ணு சமாளிக்கிற அளவுக்கு ஒரு கடைக்கு போனா வந்துட்டு சமாளிக்க அந்த ஒரு மொழியை கத்துக்கறது ரொம்போ அவசியம் அப்டினுதா நினைக்கிற நானு
வந்து இப்ப ஆமாங் தோழி ஏனா வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வெச்சுக்கிட்டோ அப்படினாலும் பிரச்சன இல்ல இப்ப வந்து ஒரு நம்ப அந்த வட மாநிலங்க மொழிய வந்து கத்துக்கிறதுக்கு வந்து நெறயா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெருசா இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கேடையாது இப்பெல்லா வந்து பாத்தீங்கன்னா புள்ளைங்கள படிக்கிறதுக்கும் செரி சேலைகளும் இரு செரி நம்மளு ஒன்னு இல்ல நம்ம ஒரு செல்போன்லயே வந்துட்டு இந்த மாதிரி என் பெயர் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு இல்லைனா உன் பெயர் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு இந்தொழில என்னத மொழி அப்படின்னா நெறய வந்து சேலைகளும் வந்துருச்ச இலைங்களா மொழி பெயர் கத்துக்குடுக்கிறக்கும் சரி ப்ச் அதே மாரி இப்ப நாம மொழிய கத்துக்கணும்னாலும் சரி நெறய வந்து இது வந்துருச்சு ஒரு புத்தகோ வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாளேல நம்ம வந்து வட மாநில மொழிகளோ இல்ல என்ன மொழிகளோ கத்துக்கிறது எப்படி அப்படிங்கற புக்கு முதல் கொண்டு எல்லாமே வந்துருச்சு அதனால இப்பெல்லா வந்து இப்பவு நெறய வாய்ப்புகள் இருக்குனே சொல்லலா இல்லைங்களா
கண்டிப்பா ஆமா நெறயா வாய்ப்புகள் இருக்கு நம்ம அதெல்லா வந்து பயன்படுத்தி நம்ம வந்துட்டு ஒரு புதிய மொழிய கத்துக்கிறது நம்ம சும்மா இருக்கும் போதெல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு சென்டன்ஸ் கத்துக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது நானுமே வந்துட்டு அந்த ஒரு மொழிய வந்து கத்துக்கிறதுக்காக முழு முயற் சி போட்டு நா தினமுமே ஒரு ஆ அஞ்சு சென்டன்ஸ் வந்து அ ப்ச் கத்துக்கிறதுக்கு நா முயற்சி செஞ்சுட்டுதா இருக்க ஏனா நம்ம ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிறதுக்கு அத வந்த வயது வந்து ஒரு காரணமா இருக்கல்ல அது கரெக்டா கேட்ட மாதிரி வந்து நம்ம நெறய விஷ்யங்கள் கத்துக்கணும்னா நம்மளோட முயற்சி போட்டா கண்டிப்பா அதுல வெற்றி அடையலாம் அப்படினு நெனைக்கிற நானு
கண்டிப்பா தோழி ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க அதுலயும் வந்து இப்ப ஒரு ஆங்கிலம் கத்துக்கிறதாகட்டும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நெறயா இப்ப ஆன்லைன்லயே வந்து நம்ம ஒரு பக்கம் வேலை பார்த்தாலும் சரி இன்னொரு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து நமக்குனு ஒரு ஆஹ் ஒரு டீச்சரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடடறாங்க அந்த டீ கிட்ட டியூட்டர் கிட்ட வந்து நம்ம வந்து கத்துக்கலா ஃப்ரீயா இருக்கிற சமயத்துல வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா வார விடுமுறை நாட்கள்ல நமக்கு ஒரு மீட்டிங் மாரி வச்சு எப்ப டவுட்டுனாலு இது பண்ணி விட்டறாங்க அதெல்லா ரொம்ப பயனுள்ள விஷ்யமா இருக்கு இல்லங்களா
கண்டிப்பா ஆமா நீங்க சொன்னதுல நெறைய விஷயங்கள் பயனுதுல்லதா இருந்துச்சு தோழி ரொம்ப நன்றி இன்னோரு வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாம்
நன்றி